ஹலோ சிஸ்டர் கேக்குதா அ மதியான லஞ்சு எல்லா பசங்க ஸ் கூலுக்கு போகுபோதே முடிச்சிருவீங்களா இல்ல இதுக்கு அப்றோ தா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா
சே
அப்ப இப்போ ஃப்ரீ தா நீங்
இப்போ ஃப்ரீ தா ஆமா ஆமா நேத்து நைட்டு திடீர்னு ஒரு பதினோரு மணிக் கு மேல எனக்கு கிளைமேட் இங்க பயங்கர சேஞ்சு ஆயிடுச்சு ஏசிய வேற ஃபுல்லா போட்டது வந்து எனக்கு ஒரு மாரி அ ஒரு மாரி என்னது தொண்டை காலு காது மூக்கு எல்லாத் ஒரு மாதிரி ஆயிட் தும்மலா வந்து தூங்கவே முடியல பாத்தீங்கன்னா ஒரு மணி ஒன்றரை மணி ஆயிடுச்சு ஆமா ஆமா சைனாஸ் இருக்கு அது ஒரு மாதிரி ஆயிட்டு ஒன்றரை மணி வரை தூக்கமே இல்ல பாத்துக்கங்க சரி நீ எவ்வளவோ கஷ்டப்பட் டு வந்து தூங்கலானு தூங்குனா இங்க நாய் அதுக் கு மேலங்க இருந்து ஓ வாவ்னு அவனே வேற கத்திக்கிட்டு
அப்ப நைட்டு ஃபுல்ல தூங்கல
நைட் ஃபுல்லா தூங்கல காலைலயும் பைவ் தர்ட்டி எல்லா எந்திரிச்சாச்சு அது பாப் பா மட்டும் போறனால பைல் தர்ட்டி ஆமா
பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும்ல ஒ ரெண்டாவது பையன்
இல்ல இல்ல ஒரே ஒரு பொண்ணுதாங்க
ஓ சரி ஓகே ஓகே ஆமா சொன்னிங்கில்லா ஆ
பா அது மட்டும் தா அது அதன் சொல்றேன்ல ரெண்டு மூணு எங்க அண்ண வீட்ல இருந்து மூணு பொம்புள புள்ளைங்க மூணையும் வச்சு மேய்சிடுறாங்க கட் அடங்கவே மாட்றாங்க அது அது பாட்ல திரியுதுங்க இது ஒன்ன வச்சுக்கிட்டு நா சொல்லுவே அதுதானு ஏன் கேக்குற நா சொல்வே இங்க மூணு பிள்ளேங்க இருக்குக அது பாட்டு ட்ல அமைதியா போதுவ அமை தியா வருதுக நீ ஒன்ன வச்சுக்கிட்டு நா பட்ற பாடு இருக்கே அதுதா அதேதா ஒன்ன வச்சுக்கிட்டு நா பட்ற பாடு டி அப்டினே உ என்னம்மா என்னே உனக்கு சாப்பாடு செய்றத்தான்டி எனக்கு பெரிய வேல இது வேணு அது வேணு சாப்ட்டா தானங்க நல்லா இருக்கு எங்க எங்க எங்க ஹஸ்பண்டு அதே மாரிதாங்க அவரு சில பேர் இப்ப எங்க அண்ணன்ல்லா பாத்தீங்கன்னா வீட்ல ஏதாவது செஞ்சாங்கனா நல்லா சாப்பிடுவாங்க அவங்க வீட்ல என்ன செஞ்சாலு காலியாயிரு பாத்துக்கங்க எங்க வீட்ல என்ன செஞ்சாலு காலி ஆாகாது நா வந்து செஞ்சு செஞ்சு அவுங்க வீட் டுக்கு குடுக்க வேண்டியதாருக்கோ அப்ப எனக்கு நம்மளுக்கு கோவோ வருல நம்ம நம்ம பிள்ளைங்க நம்ம வீட்ல சாப்பிட்ணுனு ஆசப்பட்டு செய்றோ இதுக சாப்டாம அவங்களுக்கு அவங்களுக்கு குடுக்குற மாதிரி இருக்கு பாத்துக்கங்க எனக்கு அதுவே இருக்கு அப்ப டூ ஆமா டியூனுக்கு வர பசங்கக்கெல்லா குடுத்துட்டு உக்காந்துருப்பே அது எனக்கு அதுவே இதுவா இருக்கு ஆமா டியூஷன் எடுக்கிறே ஆமா ஆமா ஈவ்னிங் ஈவினிங் டியூஷன் எடுகுறே
பரவாயில்ல நீங்க வந்து நிஜமாவே எனக்கு அது வந்து பெருமையா தா இருக்கு நீங்க வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து நீங்க வேல பாத்திங்க நீங்க பாத்தீங்ளா அதுவே நிஜமாவே ஒரு பெருமையான ஒரு விஷயந்தா ஏன்னா நம்ம கோ கல்யாணோ ஆன ஒன்னே நம்மளுக்கு கொழந்தயாய்றுது அந்த கொழந்தைங்கள வ நம்ளால ஒ வேலைக்கு போ முல்ல நீங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வர்ஷோ வேல பாத்தேனு சொல்றீங்க அ அப்டினாலு டூ இயர்ஸுக்கப்புறனாலுமே நீங்க ஒரு மறுபடியு வேலைக்கு பேயிருக்கீங்கள்ள பாப்பா வச்சிட்டே நீங்க வேலைக்கு பேயிரு
ஆ எனக்கு நா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு காலேஜ்ல ஒண்ணு வேற வேல பாத்தே காலேஜ்ல வேல பாத்துட்டு அந்த ஒன் இயர் முடிச்சபோதே வந்து எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க காலேஜ்ல வேல பாத்தட்டு எம் ஃபில் போயிட்டு எம் ஃபில் கு கைடு எல்லா போயிட்டு போய் பாத்துட்டு வந்துட்டேன் நானு ஆ போய் பாத் துட்டு வந்தங்காட்டி இங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்களா அதுக்கப்றோ எம்ஃபில் என்னால பண்ண முடியல என்ட்ரன்ஸ்லா எக்ஸாம் எல்லா எழுதி ஆமாங்க அதுக்கு பின்னாடி நம்மளால ஒண்ணுமே படிக்க முடியாது எம்ஃபில் போட்டு என்ட்ரன்ஸ் எல்லா எழுதி அ வந்து போயி ஹச் ஓ டி லா பாத் து அ அந்த பிப்பரேஷன் கொஸ்டின்லா பிரிப்பர் பண்ணலா சொல்லிட்டாங்க பாத்துக்கங்க அது எங்க ஊர் வந்து பாத் திங்கன எங்க எ மாமியார் ஊர் வந்து ரொம்ப இன்டீரியரா இருக்கும் பஸ்ஸே போகாத ஊர் காலைல ஒரு நேரோ சாய்ந்திரோ ஒரு நேரோ தா பஸ் போகும் பாத்துக்கங்க அப்போ எனக்கு அங்க இருந்து வேலைக்கும் வர முடியாது வேலைக்குல்லாம் போயிட்டு அ ஒரு இடத்துல எல்லா போயிட்டு செலக்ட் ஆகி நா வந்துட்டேன் அவங்க வந்து யோசிக்கிறாங்க எங்க ஊர் சொல்லவட்டியும் நீங்க எப்டி இப்ப அங்க இருந்து நீங்க வருவீங்க நீங்க இப்ப வரணும்னா ரெண்டு பஸ்ல மாறி வரணும்னு எனக்கு வேலை குடுக்குறாவங்க யோசிக்கிறங்க அப்ப என்னப்
அது நீங்க இருக்கிறது வந்து வில்லேஜ் வில்லேஜா இல்ல வில்லேஜ் டவுனா
நா எங் மாமியார் ஊர் வந்து ரொம்ப ரொம்ப வில்லேஜுங்க
ஓ அப்பிடியா
காலையில ஒரு பஸ்ஸு மத்திய நைட் சாய்ந்தரம் ஒரு பஸ்ஸு ஸ்கூலுக்கு போவாங்க பாத்தீங்கன்னா அந்த டைமிங் தா பஸ் இருக்கும்
ஓகே
அப்போ எனக்கு வந்து வேலைக்கு எங்க வீட்ல இருந்து வேலைக்கு போறதுக்கு வந்து எனக்கு சான்சே கிடையாது எங்க வீட்டுக்காரரு வந்து டூ வீலர் இருக்குறனால அவர் டூ வீலர்ல வேலைக்கு வந்துடுவாரு அப்போ எனக் ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்னடா பண்றது வீட்லயே நம்ம வேலைக்கு போயிட்டு இருந்துட்டு வீட்லயே இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் நாலு மாசோ எவ்ளோ கஷ்டப்பட்டு இருந்தேன் அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா எங்க பாட்டி எங்க பக்கத்து எங்க பாட்டி வீடு எல்லாருமே இருக்கு அந்த ஊருக்கே எங்க வீடு இருக்கும் அந்த வீட்டுக்கே எங்கள அப்டியே காலி ஆனோனே அப்டியே ஷிப்ட் பண்ணிட்டோம் எங்க வீட்டுக்கு எங்க வீட்டு
இல்ல இப்போ வந்து நம்ம தா அந்த டைம் நம்ம அதாது நம் அது அந்த டைம் கடையாது அ இப்போ நம்ம தா இப்டி இருக்கோம் நம்ம படிக்கும்போது எதுவுமே சைட்ல ஒரு கோச்சிங் கிளாஸ் போகாம செய்யாம ஆனா இப்போ உள்ள புள்ளைங்க வந்து டுவல்த் முடிச்ச ஒடனே ஒரு பேருக்கு தா டிகிரி பண்ணுறாங்க டிகிரி ஜாயின் பண்ணிட்டு இந்த பக்கம் அடுத்த வேலைய பாக்குறாங்க ஒரு பக்கம் கோச்சிங் சேர்றாங்க ஒரு
அவுங்க டிகிரி சேரும் போதே என்ன பண்றாங்க தெரியுமா இப்ப ஏன் நாத்தனறு பையன்லா ஹிஸ்டரி எடுத்து படி கிறன் நா அவன திட்னேன் ஏன்டா ஹிஸ்ட்ரி எடுத்
ஹிஸ்டரி தா படிக்கணும் இன்னொன்னுமே வந்து பி ஏ எக்னாமிக்ஸ் தமிழ்ல்லாம் எல்லாருமே இப்ப மேக்சிமம் பி ஏ தமிழ் தமிழு அந்த மாரி
தமிழு ஹிஸ்ட்ரி சோசியல் தாங்க எடுக்கிறாங்க ஏன்னு கேட்டா இப்ப வந்து குரூப் நெறைய போட்டி தேர்வு வருது டி என் பி சி எக்ஸாம் வருதுல அதுல எல்லா தமிழ் வழின்றனால தமிழும் சோசியல் தா நெறைய கொஸ்டின்ஸ் கேக்குறாங்கத்த அப்போ வந்து நா சோசியல் எடுத்து படிக்கும் போது நானு வந்து குரூப் எக்ஸாம் எல்லா எழுதும் போது எனக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கு அப்புடின்றா நா படிக்கும் போது பாத்தீங்கன்னா நானு அந்த பாஃமசி பாஃமசி பாஃமசியிலயே என்னோட மைண்டு ஃபுல்லா செட் ஆயிடுச்சு பாத்துக்கங்க
இல்ல நம்ம எதுல இன்ட்ரெஸ்ட்டா இருக்கோமோ அதுலதான நம்ம படிக்க முடியு
ச்சி நாந்தா எங்க வீட்ல என்ன பண்ணிட்டாங்க ஒவ்வொரு காலேஜு நான் சொல்லும் போது அந்த காலேஜ் நல்லா இல்ல இந்த காலேஜ் நல்லா இல்ல எங்க அண்ணன்ங்க இருந்தாங்க ரெண்டு பேரு அவங்க எல்லா பாத்தீங்கன்னா இந்த இந்த காலேஜ் எல்லா நல்லா இருக்காது அதுல கொஞ்சோ அப்புடி இப்புடினு நம்ம நம்ம அண்ணா சொல்றதான கேப் ப்பாங்க நம்ம வீட்ல நம்ம சொல்றத யாரு கேக்கமாட்டாங்கள அப்டி இப்டின் சொல்லிட்டு எனக் இங்க நா நெனச்ச மாதிரி எல்லா என்னைய படிக்க உடல பாத்துக்கங்க இன்னு கொஞ்ச நாள் நா வெயிட் பண்ணிருந்தனா ஏதாவது ஒரு பாஃமசில என் பிஃபாம் லைன்ல போயிருப்ப நானு அப்பதைக்கு நம்மளுக்கு வந்து சொல்றதுக்கு ஆள் இல்லங்க நமக்கு கு கைட் பண்றதுக்கெல்லா அப்பால் இல்ல
நீங்க இந்த அதாவது மெடிக்கல் ஃபீல்டுல இருக்குறதுனால நீங்க சொல்றது எதுவும் எனக்கு மேக்சிமம் நீங்க சொல்ற அந்த படிப்பு செரி எதுமே எனக்குப் புரியல நம்ம நா வந்து ஆட்ஸ் தான படி ச்ச நா வந்து எம் ஏ முடிச் அதாவது நா வந்து எ டுவெல்த் முடுத்த புதுசுல வந்து எப்டின்னா டூதவ்சன் டுவெல் டூ தோட்டீன்ல வந்து எப்டின்னா அ மில்ரி அதாவது டீச்சர் ட்ரெய்னிங் முடுச்சொனே அப்போ டெட் எக்ஸாம் கெடையாது டெட் எக்ஸாம் கெடையாது இன்னொன்னு வந்து மில் மில்ரி ஒய்ஃபுக்கு வந்து அவங்க டீச்சர் ட்ரெயினிங் முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலன் சொல்டாங்க அப்ப அதனால நாம் போம்போது எங்க அண்ணந்தா சொன்னாங்க எங்க அண்ண வந்து இப்ப காலேஜ்ல ஒர்க் பண்ணா அப்ப வந்து ஒர்க் பண்ணாங்க இப்ப ஸ்கூல் ரன் பண்ணிகிட்டு இருக் காங்க அப்ப எங்க அண்ண சொன்னாங்க நீ ஏதோ இதுக்கெதுக்கு நீ வந்து டீச்சர் ட்ரெயினிங் படி ஏன்னா இதுக்கு வந்து அப்போ காம்படிட்டிவ் எக்ஸ் தம்பி வந்து நற நறைய அப்ப யாருமே அதுல இன்வால்வ் ஆகவு இல்லை இருந்துச்சு இன்வால்வ் ஆகல யாருமே வந்து நீ இத முடுச்சுட்டு இதோட அருமைய வந்து நெஜமாவே யாருக்குமே தெரியல்
தெரியில இப்ப நம்ம படிக்கும் போதுமே நம்மளுக்கு வந்து ஒ யாருமே வந்து சொல்றதுக்கு ஆள் இல்ல இந்த லைன்ல போ இந்த லைன்ல இப் இப்ப நா வந்து நெறையா பிள்ளேளுக்கு சொல்றேன்ங்க இப்ப நா அதையு யோசிப்பே இப்ப நம்ம வந்து சொல்ற மாரி நம்மளுக்கு யாராவது ஒரு கைட் பண்ணிருந்தோ அப்டின்னா இன்னு நம்ம இன்னு வேற மாரி போயிருந்திருக்கலா அப்டின்னு இப்ப எனக்கு தோணு பாத்துக்கங்க ச் எனக்கு நியூட்ரிஷன் காலேஜ்ல வேல கெடைச்சுச்சுங்க போயிட்டு ப்ப இன்ட்ரீவுயூலா அட்டன் பன்னிட்டு கிளாஸஸ்லா எடுக்க சொன்னாங்க கிளாஸஸ்லா எடுத்துட்டே பாத்துக்கங்க கிளாஸஸ்லா எடுத்தே அவங்க ஸெலக்ட் பன்னிட்டாங்க ஹாஸ்டல் அக்காம்டேட் பன்னிட்டாங்க வாங்கன்ட்டாங்க வீட்டுக்கு வரே எங்க அம்மாஅதி இத்தன வர்ஷோ நீ ஹாஸ்டல்லதா இருந்த வேலயு நீ ஹாஸ்டல்ல தங்கியா பாப்ப நாங்க அலைன்ஸ் பாத்துகிட்ருக் க்கோ அதெல்லா ஒண்ணு வேணா அப்டின்ட்டாங்க ச் எ ஃப்ரெண்ட்ஸெல்லா திட்றாய்ங்க தயவு செய்து வீட்ல சொல்றதக்கே காத நீ பெட்டிய தூக்கிட்டு பெசாம ஓடிருன்ட்டாங்க
அப்பனா நம்ம அதெல்லா யோசிக்கவே இல்ல நம்ம வந்து அப்ப கொஞ்ச நாள் வாழ்க்கய என்ஜாய் பண்ணிருந்திருக்கலா விட்டுட்டோ
நூட்ரிஷன் வேலைலா கெடைக்குறது கஷ்டங்க நாநியு ட்யூஷன் அதுவு நியூட்ரிஷன் லெக்சரர் கெடைக்கிற வேல கெடைக்குறதெல்லா கஷ்டோ பாத்துக்கங்க அந்த சூல்நெலைல அவ்ளோ ஈஸியா கெடச்சிருது போகலா போகலா எனக்கு ஸ்கூல்லயே நா ஸ்கூல்லயே போகலாங்க எனக்கு தா இன்ட்ரஸ்ட் இல்ல அது கொஞ்ச தலமை வந்து கொஞ்ஜோ ஒரு மாரி இருந்தாங்களா செக்கரேட்ரி அவங்க அவங்க கொஞ்ச டார்ச்சர் ஆகிற மாரி இருந்தாங்க ஆனா வீட்ல வந்து டெய்லியு புலம்பிக்கிட்டே இருப்பே பாத்துக்கோங்க இப்டி பண்றாங்க அப்படி பண் ராங்கனு சொன்னோன்னே
ஆனா ஸ்கூலுக்குனு அதாவது ஸ்கூல்ல வேலேக்குனு போய்ட்டனா ஆ எல்லா எடத்துலயு அப்டிதா நானுஅந்த டீச்சர் டெரெய்ணிங் எங்க அண்ண சொன்ன ஒரே ரீசனுக்காக நா டீச்சர் டிரெய்ணிங் படிச் சி கரெக்ட்டா நா பாஸவுட் டாகுறே அப்போ டெட் எக்ஸாம கால்பெர் பண்றா அப்போதா மொத மொதோ டெட் எக்ஸாமே வருது அ அப்போ நா போம்போது எ கூட படிச்சவங்க எல்லாருமே வந்து மில்ட்ரி மேனோட அவுங்ளோட ஒய்ஃப் தா படிச்சாங்க ஏன்னா அவங்க முடிச்சுட்டு அவங்களுக்கு எக்ஸாம் அப்போ வந்து டெட்டே கெடையாதுல்ல டெட் எக்ஸாம் வருது அப் ப்போ டெட்டெக்ஸாம் ஒ ரெண்டு தடவதா வெச்சாங்க ஆன அப்ப அ அப்பே எக்ஸாமோட வேள்யு பத்தியே தெரியல சும்மா போய் பேருக்கொரு அட்டண் பண்றது அப்ப ஒரு வெளயாட்டுத்தனமா தாண இருப்போ மெச்சூரிட்டி இல்லாம சும்மா போய் ஒரு
இல்லங்க இன்னொன்னுமே நம்ம இப்டியே வீட்ல சொல்றத கேட்டு கேட்டு இந்த மாரி ஆய்ச்சு ஆனா என் பிரெண்ட்ஸ்லாம் ரொம்ப சொன்னாங்க என்னய நீ போ புள்ள ச்சிரர்லாம் வேல கெடைக்குறது ரொம்ப கஷ்டோம் உனைய செலக்ட் ஆய்ட போயிரு போய்ருனுலாம் சொன்னாய்ங்க அப்ப நம்ம அம்மா அப்பா அம்மா சொல்றத அப்பா சொல்றது எப்டி கேக்காம போறது அப்டி ஆனா இப்பெலா யோசிக் இரு இவிங்க சொல்றத நம்ம கேட்ருக்கவே கூடாது நம்ம நம்ம நம்வாட்ல இருந்த இந்நேர நா வேற மாரி ஆயிருந்திருப்பே இல்ல அந்த படிச்ச லைன்ல இருந்தே வச்சுக்கோங்களே மேலு மேலு நம்ம எக்ஸாம் எழுதி வேற மாரி ஆயிர்ந்திர்கலா நம்மளுக்கு இப்ப சத் இ இப்ப நா ஸ்கூல் பக்கம் வந்த பின்னாடி என்ன ஆச்சு அப்டினா நா படிச்சதுக்கு நா ஸ்கூல்ல வந்து வேல பாகுறதுக்கு சம்பந்தமே இல்லலா போய்சு பார்த்துகோங்க நா படிச்சது நியூட்ரிஷனு வந்து வேல பார்தது வந்து நானு இங்கிலீஷ் டீச்சரா வந்து வேல பாத்தே ஏன்னா நா ஃபுல்அண்ட்ஃபுல் அது நா படிச்ச ஸ் கூலிங்க நான் படிச்ச ஸ்கூல் நா அந்த நா படிச் டிச்சது வந்து இங்கிஷ் மீடியத்ல படிச்சே ஆ அதே ஸ்கூல்ல வந்து தமிழ் மீடியோ இருக் தமிழ் மீடியத்ல படிச்சே ஹாஸ்டல்ல தங்கி இருந்தே அந்த ஹாஸ்டல் பாத்துக்கங்க நா போனோன வாடன் என்ன பாத்துட்டாங்க ஏய் நீ என்ன புள்ள நீ இங்க படிச்ச இங்கே வேலைக்கு வந்துருக்க அப்டி நாங்க பயோ பயங்கர பாத்துக்கங்க அதாவது தல தீபாவளிக்கு போயிருக்கே தலை தீபாவளிக்கு போயிட்டு நானு திரும்பி பலகாரம் லா எடுத்து நகைல்லா எப்டி போட்டுத்தனங்க வருவோ எனக்கு ஃபோன் பண்றாங்க ஏன் ஃப்ரெண்டு எப்பா நீ ஒ உடனே நீ ஸ்கூலுக்கு வா உனய
சிஸ்டர் டைம் ஆயிச்சு நா திருப்பி கால் பண்ணட்டா ஆ ஓகே ஆ